நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா ங்க என்ன பண்ணிட்டருக்கீங்க எல்லாரு சௌக்கியமா இருக்காங்க அங்க
இப்ப பயணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எங்கெல்லா பயணம் பண்ணிருக்கீங்க இது வரைக்கு
பயணம் பண்றது நானு வந்து பீச்சு வாட்டர் ஃபால்ஸ் வர்ற எட தண்ணி எடத்துதல்லா நா போயிருக்கேங்க தண்ணி நெறைய வர்ற எட நா போய்ருகே ஆஹ் இந்த தண்ணீல விளையாடுவாங்க சரிமா
ஆமங்க ஆமங்க
ஒ வாட்டர் கே
ஆமங்க
இதுக்கெல்லாதா நெறையா போயிருக்காங்க ஆஹ் இதுதா சொல்ற மாரி அதுக்குதா எனக்கு ரொம்ப புடிக்கு அதனால நெறைய போயிருக்கேங்க உம் அப்ப போயி காலையில அந் அந்த மாரி எடத்துல போகணும்னா எனக் நைட் முந்தா நாள் நைட்க்குள்ள தூக்கமே வராதுங்க குஷியிலேயே நா வந்து ஆமங்க குஷிலயே எனக்கு பசிக்கு ப அது போறோ போறோ போறோன்னு வந்து ரொம்ப குசில எனக்கு ப பசிக்கவே பசிக்காதுங்க
எனக்கு குஷியிலங்க ஆய வராதுங்க
ஆமாங்களா எனக்கு அதல்லா வந்துருங்க அப்புறோ ஆஹ் ஆமா அப்புறோ நானு போய் அப்றோ ஏதாவது போ போக காலையில நேரமா எந்திரச்சக்குவோ ஆஹ் தூக்கமே வராதுங்க நாளைக்கு போற போறோன்னு ஆஹ் இது என்னாது இருக்கு
தூக்கம் வராதுங்களா ஐய்யய்யோ தூக்கம் வரல நாங்க பண்ணனுங்க மூச்ச எட்டு தடவை இழுத்து இழுத்து விடணுங் ஆஹ் மூச்ச உற உ எட்டு செகண்ட் நல்லா இழுக்கணுங்க அதுக்கப்புறோ எட்டு செக்கெண்ட் மூச்ச அடக்கி வெக்கணுங்க அது அதுக்கப்புறோ ஒரு எட்டு செகண்ட் மூச்ச மெதுவா விடணுங்க அப்படி பண்ணும் போது அது ஒரு நம்ம அதை அப்படியே பின்பற்றும் போது ஒரு மூணு நாள் தடவ பண்ணும் போது நமக்கு நல்ல தூக்கோ வந்துருதுங்க
ஓ செரி செரிங்க
அந்த மாரி இருந்துச்சுன்னா வருதுங்க அதுக்கப்புறோ ஒன்னக்கு போயிட்டு வந்தம்ன நல்லா
தூக்கோ வருங்க எனக்கு தினமு அப்படி ஆகாதுங்க எங்கேயாவது போகணுனா ஒரு பயணம் பண்ணும் போதுல எனக்கு அந்த மாதிரி
பயணம் பயணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்ன ந பயணம் பண்ணாத எ டமே இல்லைங்க சரிங்களா ஆனா வெளிந வெளிநாட்டு பயணம் அடிக்கடி போவங்க ஆமா ஆனா வெளிநாட்டு வெளி நாட்டுலல்லா நறைய சுத்துவங்க வெளிநாட்டுலல்ளா பயணம் பண்ணி எல்லா எடத்தையு பாத்துட்டு வருவங்க
செரி
ஆ அந்த மாரி இருக்கு இருப்பாங்க நானு மாசத்துல ஆ ஆறு நாள் வருஷத்துல ஆறு மாசோ வேல செய்வங்க ஆறு மாசோ பயணம் போயிருவங்க
அப்ப நீங்க பயணம் பண்ணும் போது வெளிநாட்டுக்கு போகும் போதெல்லாமே ஏரோபிளான் தா யூஸ் பண்ணுவீங்களா
இல்ல நா சொந்தமா ஜெட்டு வச்சிருக்கேங்க ஏற பிளன்லயு போவங்க
ஓ சேரி சேரிங்க அப்ப நீங்க கோடீஸ்வருனு சொல்லுங்க
ஆமா ஆமாங்க ஒவ்வொரு தடவை சைக்கிள்ளேயே போயிருவங்க
ஓ ட்ரக்கிங் மாதிரி ஆ
மலைப்ப பிரதேசத்துக்கெல்லா நறைய பயணம் போவங்க
பரவாளங்களே
பிரதேசத்துல ம மழை மேல போய் நின்னுட்டு கத்துவங்க அந்த மாரி பயணமெல்லா போவங்க அதுக்கப்புறோ வனவிலங்குகள் கூடல்லா போயி போ ஆ ஆ புகைப்படம் எடுத்து துட்டு வருவங்க
பரவாலங்களே ரொம்ப தைரியோ தாஸ்தி வெச்சிருக்கிங்க
தைரிய ஜாஸ்தி இருக்குதுங்க ஆ வனவிலங்குகள் சிங்கம் புளி கரடி அது கூடலா போய் புகைப்படம் எடுத்துட்டு வருவங்க
ஆமாங்க இப்ப என்னைய பாத்திங்கனா காலையிலேயே தூக் கோ வராது அப்புரோ அந்த எந்திரச்ச பின்னாடி குளிச்சு
தண்ணீதந்தா தண்ணி வந்து அதை தக்க வச்சுக்காதுங்க
ஓ உடை அந்த மாதிரி போடுவீங்களா சரிங்க சரிங்க ஆஹ்
அப்புறம் பாத்தீங்கனா மறுபடியும் பீச்சூக்குள்ளேயே போயி நடுக்கடல் வரைக்கும் போயிருக்கே பயணம் பண்ணும்போது அந்த நடுக்கடல் வரைக்கும் ஒரு பைக்ல பைக்ல கூட்டிட்டு போவாங்க நடுப்பற இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா உய்ங்கனு ஜட்டு வ போ போகும் போகுங்க அதுல நம்ம நடுக்கடல் வரைக இப்பபோயிட்டு வந்திருக்கேங்க
ஓ நடுக்கடல் வரைக்கும் போயிருக்கீங்களா ஆமா நானும் நீச்சல் பண்ணிட்டே நடுக்கடல் வரைக்கும்
நான் நீச்சல் பண்ணலங்க ஆனா இந்த ஹ த ஹ தெரியாதுங்க ந இருக்க அப்புறம் அடுத்த தடவ போகும்போது எங் நம்ம அந்த பயணம் பண்ணும் போது விழுந்துடுமோனு அந்த பயம் இருக்கும்
இல்ல நடுக்கடல் போகும்போதுங்க நடுக்கடல் போகும்போது ரொம்ப ஆழமா இருக்கு இல்லீங்களா ஆமாங்க நடுக்க கடல் போகும்போது ரொம்ப ஆழம் இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருக்கனுங்க
ஆமாங்க நாங்க நடுக்கல கடலுக்கு உள்ளார போகறதில்லங்க கடலுக்கு மேல தா தண்ணிக்கு மேலதா மேல ஆஹ் தண்ணி கீழல்லா அப்பிடி மூச்சுலா அடக்கிட்டு எல்லா போக தெரியாது தண்ணிக்கு மேல படகு மாதிரி ஒரு அதே இரு தண்ணிக்கு மேல போக ஒரு பைக் இருக்குங்க அந்த பீச்சுக்கு போகும்போது நடு கடல் வரைக்கு போயிருக்கங்க போயிட்டு வர்றது வர்து ஒரு பத்து நிமிஷ ஆகுங்க இந்த பத்து லட்சத்து ஐநூறு ருபா காசு வாங்கறாங்க ஆமா ஆமாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி போயி அப்பவே ஐநூறு ரூபாய இப்பல்லா அதிக பண்ணிருப்பாங்க பயணம் பண்ண
ஆமா பயணம் பண்றதுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷய ங்க ஆஹ் பயணம் பண்ணும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னாங்க பயணம் பண்ணும் போது தண்ணி கொண்டு போணுங்க குடிக்கறதுக்கு அஹ் அதுக்கப்புற சாப்புடறக்கு ஏதாச்சு கொண்டு போணுங்க அ அப்பப்ப பசிக்கு இல்லைங்களா ஆமானா பயணம் பண்ணும் போது இப்போ பேருந்துலல்லா போகும் போது ஜன்னல் ஒரமாத உக்காருவங்க ஜன்னல் ஓரமா ஒக்காந்தா பயண பண்ணும்ப போதே வேடிக்கை பாத்துட்டே பயணம் பண்ணலாங்க
அதே மாதிரி கழுத்து வெளிய விடக்கூடாதுங்க ஆ கழுத்து கையெல்லா வெளிய விடக்க கூடாதுங்க
சும்மான்னும் போது வாந்திலா எடுப்பீங்களா அ ஆமாங்க அ
அப்டியே வந்துருச்சின்னா ஒரு லெமன் எடுத்துட்டு
அ
இல்ல அத மோந்தாலோ இல்ல அப்டி கடிச்சி சாப்டாலோ கூட நம்மளுக்கு அந்த வாவ் அந்தா வாந்தி வரோ கொமட்டல் வராது
செரிங்க செரிங்க அப்ப ஆய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க
கஷ்டப்பட்டா போகு அது வந்து என்ன பண்றது கெடைக்கணும்தா
ஆ வாந்தி வரமாரி இருந்துச்சுன்னா நா ஜெர்க்கி எடுத்து வச்சுக்கோங்க
சரி சரிங்க
ஜருகில காரிட்டே அப்டியே வச்சிருவங்க
ஓ நீங்க ஆய வந்து என்ன பண்ணுவீங்கப்போ பயணம் போது
எனக்கு வந்து சக்தி இருக்குங்க எனக்கு ஆமாங்க மூணு நாள் வேலை நடக்குவங்க
அப்படி பண்ணக்கூடாதுங்க இதுக்கப்புறோ அப்பிடி பண்ணாதீங்க கே வெக்கோ மானல்லா போனாலு பரவால்லேன்னு ஓட்டுநர் கிட்ட நிறுத்த சொல்லிடுங்க நிறுத்துட்டு வேற பஸ்ல வாங்க காடை வழியா போயிட்டு நிருத்துட்டு வேற
ஆமாங்க சரிங்க இனிமேல அப்படி பண்ணலாங்க ஆ சரிங்க சரிங்க பயணம் பாத்துக்கிட்டீங்கன்னா நா வந்துட் ட்டு ஆ நெறைய பயணம் பண்ணிருக்கீங்க ஆ அது அதுக்கப்புற சொன்ன சொல்ல போனன்னா இந்த இந்தியில இருந்து இங்கை வரைக்கு நீந்திகிட்டே பயணம் பண்ணிருக்கீங்க கடல் நீந்தியே போயிருக்கேங்க பயணம் பண்ணிருகே ஆமாங்க அந்த மாரியு பண்ணுவாங்க அ பயணம் படுத் ட்டுறது வந்து ரொம்ப நல்ல விஷ்யோங்க அ
இப்ப சின்ன சின்னதா் அ ஃப்ரூட் ஷோ பஃளவர் ஷோன்னல்லா சொல்லுவாங்கல்ல மலர் கண்காட்சி அந்த அதுக்கு எல்லாமு போயிருக்கங்க நேத்துதா நாங்க ஒரு எடத்துக்கு போயிட்டு வந்தோ மலர் கண்காட்சிக்கு அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பயணம் தா அதுவு ஸ்வாரஸ்யமா இருக்கு
செரிங்க ஆமாங்க சுவாரஸ்யமா இருக்குங்க
ஆமா அது அஹ் அந்த அந்த பயணம் பண்ணும்போது ஆ நம்ம வந்து வண்டியில போய் எறங்கணுங்க அந்த எடத்துக்கு அப்பறோ நம்ம என் கால்நடையில தா பயணம் பண்ணணு நடந்துட்டே போயி அப்புறோ எடுத் ஆமாங்க அது சுத்திமுத்தி யாரது இப்பிடி பாத்து அப்புறோ ஒரு புகைப்படோ பிடிக்கறதா இருந்தா புடிச்சி பண்ணிக்கிட்டு எப்படி நம்ம வந்துருணுங்க
ஆ உங்களுக்கு தனிய பயணோ பண்ண பிடிக்கீங்களா குடுபத்தோட பயணோ பண்றது புடிக்குங்களா
இப்ப தனியாவோ குடும்பத்த விட ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா நண்பர்களோட போனா எல்லா புடிக்குங்க எனக்கு மூணுமே புடிக்குங்க தனியாவு போய்க்கலா ஆனா எனக்கு தனியா போனா கொஞ்சோ ஆஹ் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுங்க யாராவது தொண இருந்தா நம்ம யாரவது நல்ல பேசி ஜாலியா போயிட்டு வரலாங்க குடும்பத்தோட போனா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்சோட போனாவு நல்லா இருக்குங்க எல்லாமே ஜொல் எனக்குலா அசோகரியமா இருக்குங்க
ஆஹ் செரிங்க செரி இங்க ஆ ஆ அப்டிங்களா நல்லதுங்க நல்லதுங்க பயன் பண்ணணுங்க பயணோ வந்துட்டு மா மாதத்தில் ஒரு ஐந்து நாளாவது பயணோ பண்ணணுங்க ரொம்ப தூரோ னு இல்லனா பக்கத்துல ஒரு பயணம் பண்ணலாங்க அ நா வந்துட்டு என்னோட ஆ பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் போறத ஒரு பயணோ தாங்க எனக்கு
ஆமா ஆமாங்க நல்ல நல்லது தா
ஆமாங்க ஆமாங்க ஆமா பயணம்னு பாத்தி ங்கன்னா நம்ம தூரமா போறது பயணோன்னு இல்லைங்க நம்ம வீட்டில இருந்து நம்ம பக்கத்து வீட்டுக்கு போறது பெரிய பயண தாங்க ஆமா அது து ஒரு பயணம்
நீங்க நா
கடைக்கு போயிட்டு வரு து பயணம் தாங்க அஹ் மஹ ப ஸ்கூல் போயிட்டு வருறது ஒரு பயணதாங்க காலேஜ் போயிட்டு வருறது பயணம்தாங்க வேலைக்கு போயிட்டு வரது ஒரு பயணம் தாங்க அஹ்
அ
எல்லாமே பயண பயணந்தாங்க அஹ் சண்ட போட்டு அப்
நம்ம இப்போ ஒரு இப்ப நம்ம கொழந்தைய பெத்துக்கிட்டு அவங்கல்லா உள்ளார் வீட்டுள்ளாரே வெளையாட வச்சு வீட்டுக்குள்ளேயே ஒரு
ஆஹ்
பார்க்கு கார்டன் எல்லா நட்டு வெச்சு தனியா அந்த ரூம்லயே நம்ம ஒரு பயணம் மாதிரி அங்க கூட்டு போலாங்க
அது ஒரு பயணந்தானே
க்கத்துலயே ஆமாங்க வீட்டு பக்கத்திலேயே சோ நீச்சல் கொளோ கார்டன் இத்தன பூக்கள் செடிகள் மரங்கள் எல்லா நட்டு வெச்சு அப்றோ அவங்கள அந்த வழியா கூட்டு போகறது ஒரு நல்ல மாந்த பயணம்ங்க குழந்தைகள் பா திங்கனா அந்த மாதிரி
பயணங்க ஆமாங்க பயணம்னு எடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கை ஒரு பெரிய பயணங்க ஓ பயணத்துல பாத்துகிட்டிங்கனா நம்ம கத்துக்கறதுல நெறைய பயண இருக்குங்க ஆஹ் நா அதனாலங்க பயணம் பண்றது ஒரு நல்ல விஷயங்க அஹ் பயணம் பண்ணாம இருக்காதீங்க அதுக்கப்புறோ பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்புறோ உங்ககிட்ட பேச துல ரொம்ப மகிழ்ச்சிங்க நேரம் போனதே தெரியல ரொம்பலா பேர்னீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்புறமா உற்றார் உறவினர் உறவினர்கள் எல்லார் கூடயும் பயணம் பண்ணுங்க அப்டிங்களா சரிங்க சரிங்க எல்லாரு கூட பயணம் பண்ணுங்க ஆஹ்
நம்ம ரெண்டு குடும்பமு சேர்ந்து ஒரு நாள் எங்கயாவது பயணம் போலாங்க உங்க கூட பேசுனதுல ரொம்ப நன்றி எங்க வச்சுக்கிறங்க
ஆமாங்க கண்டிப்பாங்க சரிங்க வச்சரலாங்க வச்சுருங்க